வணக்கம்த்.
எப்டி
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா. ஆஹ் இல்ல தோழி இனிமேதா சாப். சாப்புண்ணு பசங்க எப்டி இருக்காங்க நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க, உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க.
ரொம்ப நல்லா இருக்காங்க தோழி.
ஓகே தோழி.
கிறிஸ்மஸ் வரப்போதுல்ல.
ஆமா தோழி
க்கு வந்து என்ன ஏற்பாடுகல்லா செஞ்சிருக்கீங்க செய்ய போறீங்க.
அதுக்கு பலகார செய்வோ நாங்க ஊருக்கு போய்தா கொண்டாடுவோ ஊர்ல, எல்லாரு எப்டி சொல்றது ஒரு பதினஞ்சு பேமிலிக்கிட்ட ஒரே வீட்ல.
குடும்போ உம்.
அம்பது அறுபது பேர் ஒரே.
ஒரே வீட்ல உம்.
இங்க நாங்க செய்ற பலகாரொ இங்க எல்லார்க்கு குடுத் த்துட்டு மிச்ச இருக்குறது, எல்லாத்தையு நாங்க ஊருக்கு எடுத்துட்டு போய்டுவோ புரில
நெல்லை நெல்லையா
இல்ல இல்லப்பா இல்ல ப்பா, அ அதனால அங்க போய் தா செலப்ரேட் பண்ணுவோ நாளக்கி பண்டிகனா இன்னிக்கி இல்ல மூண் நாள் களம்பிட் ஓ ரெண் நாளக்கு முன்னாடியே அங்க போயிட்டு அங்களு எல்லாரு ஒன்னா சேர்ந்து பலகாரஸ் தஞ்சி
ம்
பெரி கி சாணி தெளிச்சி கோல போட்டு நைட்டு பன்னண்டு மணிக்கி கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்
நா
ஒ வந்தவன ப்ரேயர் பண்ணிட்டு பெய்டுவாங்க
ம்
அது வரிக்கு முளிச்சிருந்து எல்லாரு ஒன்னா கேக் வெட் டி செலப்ரேட் பண்ணி
செரிங்க தோழி
காலைல அறுவது பேரு குளுச்சி ரெடி ஆயி சாப்பாட் டுக்கு தேவையானதெல்லா ரெடி பண்ணி வச்சிட்டு சமைல் காரங்க வந்து சமைப்பாங்க ஆமா நாங்க எல்லாம் ரெடி பண்ணி குடுத் த்துட்டோன்னா அவுங்க வந்து சமைப்பாங்க நாங்கல்லாம் சர்ச்சிக்கு போயிட்டு வர்றதுக்கோ இவுங்க ரெடி பண்ணி வைக்கிறதுக்கோ சரியா இருக் நாங்க ரெண்டு ரெண்ட்ரை மணிக் ட்டு வந்து சாப் ட்டு எல்லாரும் ஒன்னா ஒக்காஞ்சு சாப்பிடுவோம் அந் அந்த சந்தோஷத்துக்காக வர்ஷம் வர்ஷம் காத்துட்டு்ருப்போம் எப்படா வருதோ ஆமா அறுவது பேர் ஒரு வீட் வீட்ல இருக்குரோனா முடியும் மா இந்த காலத்துல இங்க சென்னை நாங்க சென்னைல்ல இருக்கோம் ரெண்டு பேர் இருந்தாலே அடிச்சிக்கிறாங்க சண்ட போட்டுக்குறாங்க எங்களுக்குல்லாம் கும்பல்ல இருக் இருக்கணும் நாளா கல்யாணம் பண்ணி வந்த கூட்டு குடும்பத்துல தான் இருக்கணும் அப்டின்னு ஆசப்பட்டு தான் வந்தே ஏதோ ஒரு சூழ்நிலைல நாங்க எங்க ஃபேமிலி மட்டும் தனியா இருக்கோ போ ஆனா வர்ஷத்துக்கு ஒரு முறை இந்த பண்டிகைய மட்டு டும் நா மிஸ் பண்ண மாட்டே
ஆ எல்லாருமா சேந்துருவீங்க அம்மா வீட்டு குடும்பத்தினரா இல்ல வீட்டுக்காரவங்க வீடு குடும்பத்தினரா
ம்மா வீட்டு குடும்பத்தினர்ல இந்த ஆடி மாச தோ இந்த ஸ் சா இது கோவில்ல பொங்கல் வெக்கறது இந்த மாரி தான் ஆமா ஆமா வீட்ல ஒரு வெட்டிங் டே பர்ட்டே அந்த மாரி டைம்ல எல்லாரும் ஒன்னா சேந்து ஒரு நாளு
ஒண்ணு கூடி நீங்க வந்து அப்போ இது பண்ணுவீங்க எல்லாருமா சேந்து இருக்குமோது தோழி தோழி நாங்க வந்து அ பள்ளிக்கூடத் நா படிக்கும் போது வந்து இந்த இது இருக் கும்ல ஏசப்பா பொறப்பாங்கல்ல
ஆமா
ஆ ஆய் ஈஸ்ட்ரு இல்ல இது வந்து அந்த அ புல்லு செடிங்க அந்த பொம்மைங்கள்
குடில்
ஆ அது வந்து வப்பாங்க செரிங்ளா அது வந்து எப்பிட்னா இவ பள்ளிக் கூடத்துல வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக் கு முன்னாடியே அந்த நெல்லுங்கல்லாம் ஆ அதெல்லாம் வந்து து இது அந்த பயருங்கல்லாம் வர வைக்குவாங்க
ம்
ஆ தானியங்கள் அந்த இது வருல கேப்பையை வந்து ஊற வச்சு அதுல போட்டு அந்த இதுல வந்து வர வப் ப்பாங்க அதுக்கப்றோம் பொம்மைங்கள் வாய்ன்ட்டு வந்து ஆ இது பண்ணி வப்பாங்க அதுக்கப்றோம் வந்து கூல்ங்கலுக்கெல்லாம் லைட் போடுவாங்க ஆ நீங்க சொன்ன மாரி கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பெரிய பொம்மையா செஞ்சு சிலைகள் அத செஞ்சு வப்பாங்க கிளாஸ்லே வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து ஃப்ரெண்ஸ்ங்க பேரெல்லா வந்து குளுக்கி அதுல போட்ருவாங்க இப்போ ஒரு ஒரு ஆ அ இதுல வந்து ஆ இருவதுல இருந்து இருவத்தஞ்சு பேர் இருக் தொல்ல அவ்ங்க பேரெல்லா எழுதி போட்டு அவ்ங்க பேரு யாரு யாருக் கு யாரு யாருக்கு வருதோ அவ்ங்கள வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க அது ஒரு சந்தோஷோ ரொம்ப நல்லா இருக்கு அது ஏனா அத கொண்டு வந்து போடம் போது க்கு என்க்கு எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு பேர் வந்துச்சுனா நாமு எதாச்சு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து குடுக்கணு அவ்ங்க அவ்ங்களுக்கு நம்ம பேரு விழுந்துச்சா அவ்ங்க வாய்ன்ட்டுவந்து தருவாங்க அதுக்கப்றோ வந்து கேக்கு அதுக்கு வந்து இந்த பிளம் கேக்குன் சொல் வாங்கள
ஆமா
ம்போ இதா இருக்கு ஃபேமஸா அது வந்து வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அது வந்து அந்த க்ளாஸ் ட்ல உள்ள புள்ளைங்க மற்று அப்டி பண்ணுவாங்க மத்த ஸ்கூல்ல உள்ளவ்ங்க எல்லாரு வந்து ஆஹ் அஹ் பேக் பண்ணி பசங்களுக்கு எல்லாருக்கு குடுப் பாங்க அதுவு ரொம்ப நல்லா இருக்கு தோழி
உம் அந்த பண்டிகை டைம்ல வர சந்தோஷமே வேறதா அதுவு நீ ட்ரெஸ் பண்ணு நா ட்ரெஸ் மிஸ் பண்ற உன்ன இது பண்ணிக்கோ அது பண்ணிக்கோ நா இது இது செய்றே அத செய்றேன்ட்டு விட் ட்டு குடுத்து அந்த டைம்ல எல்லாரு ஒன்னா ரெடியாகி அஹ் சர்ச்சுல எட எடமே பத்தாது எல்லா வெளி ஆமா போனா எல்லா வெளிய உள்ள அப்டிதா ஒக்காந்துட்ருக் க்கனு எல்லாரு வந்துருவாங்க நாங்க எல்லாரு அறுவது பேரு குளிச்சுட் ட்டு ரெடி ஆவ்ணுனா எப் ப்டி முடியு ரெண்டு பாத்ரூம் தா அதுங்க ப்டியோ பன்னெண்டு ஒன்னாயிடும்
சீக்கிர சீக்கிரமா
ஆமா கெளம்பி சமைக்கிறதுக்கு எல்லா‌ ரெடி பண்ணி வச்சுட்டு போனா மூண்‌ மணிக்கு வந்து சாப்புட் புறதுக்கு சரியா‌ இருக்கு க்கும் அன்னிக்கு ஒரு நாள் அந்த சந்தோஷத்துக்காக ஆமா வர்ஷோ ஃபுல்லா காத்துட்டுருக்க வேண்டியதா இருக்கு
எப்போ வரு‌ அந்த நாள்கள் அப்டின்
வரு ஆமா நீ டிக்கெட் புக் பண்ட்டியா நா டிக்கெட் புக் பண்டே நீ இந்த டிரெஸ் எடுத்தியா நா இந்த டிரெஸ் எடுத்தே நீ இந்த சாரி போட்டுட்டு வா அந்த சாரி போட் ஒரு மாசமா ஆரம்பிச்சுடுவாங்கப்பா மாறி மாறி போன் பண்ணி ஆமா மாறி மாறி போன் பண்ணி நீங்க இந்த டைம் க்கு வந்துரு நானு அங்க அந்த டைமுக்கு வந்துறே எல்லாரு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துலா அந்த நேரத்துல வீடியோ கால் பண்ணி ஊரு நீங்க இது போட்டுக்கிறீங்களா இந்த ஸ் சாரி உங்களுக்கு ஓகேவா அப்டினு அவுங்களுக்கு துணி எடுத்துட்டு போவோ ஆமா ஆமா அந்த ஒக்கான்ஜு சாப்பிடும் போது எல்லாரு அந்த புத்தாடையோட உட்காஞ்சி சாப்புடும்போது அப்பா ரொம்ப சந்தோஷமா‌ இருக்கு அன்னிக்கி இப்டியே இருந்தர்னு அப்டி ஆனா எல்லா நாளு அதே மாரி இரு க்க முடியாதுல மருந்துதோ விருந்துதோ மூன்று நாள் தா சொல்லுவாங்க ஆமா ஒவ்வொருத்தரா கெளம்பு கெளம்பு கெளம்ப அப்ப தா கொஞ்சோ சேட் ஆகு அப்றோ ஊருக்கு வந்து சேர்ந்தோனே இந்த லைஃப்க்கு அப்டியே
ஆமா மிஷின் மாரி இதோட வாழ்க்கைய போயிட்டேருக்கு கண்டிப்பா இல்லைங்களா
போய்ட்டோ வந்துட்டோ இந்த வருஷமு‌ போயிடுவோ அப்டியா போயிட்டுருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு வச்சிருவீங்களா
ஆமா ஆமாப்பா ஏனா டிக்கெட் கெடைக்காது பண்டிக டைம்ல எல்லாரு ஊருக்கு போவாங்களா அந்த டைம்ல டிக்கெட் புக் பண்ணோம்னா கடைக்காது அதனால முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்ணும் ஆந்திராப்பா உம்
ஏன்னா பழைய காலத்து வீடுங்கள்லா இருக்கும்ல தோழி
ஆமா ஆமா பழைய காலத்து வீடு அந்த எப்படி சொல்லுவாங்க ஒரு பெரிய ஆ கூடார மாரி ஒன்னு இருக்கு அதுக்குள்ளே தா நெல்லெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க அரிசியெல்லா அதுக்குள்ள தா போட்டு வச்சிருப்பாங்க ம் அங்க இருந்து பராமரிக்கிறது அவங்க இருக் காங்க அவங்க வீட்டுக்கு தா நாங்க போறோ அ அவங்க அங்க அந்த ஊர்ல தா இருக்காங்க
கு சமைச்சு வச்சுருப்பாங்களா
எல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க நமக்கு என்ன தேவையோ நம்மளும் செஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் சாதம் வெந்துகிட் ட்டே இருக்கு எப்ப பாரு ஒரு பெரிய டாபரா வச்சு சாதம் வடிப்பாங்க திரும்ப அரிசி கழுவி திரும்ப டப் டபரா
உம் அத்தன
அப்புறம் ரைஸ் ஆமா ரைஸ் குக்கர்ல ரெண்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி சாதம் வச்சுட்டே இருப்பாங்க தோச டிஃபன்லாம் செஞ் சா செஞ்சுக்கிட்டே இருக் ணும் அன்னைக்கு ஃபுல்லா ஆ அதனால டிபன்லாம் இறங்கவே மாட்டாங்க காலைல கிறிஸ்துமஸ் அன்னைக் கி வட சுடுவாங்க வர வட சுட் டா அதுதா டிஃபன் ஆமா பெரிய எ அத்தன பேருக்கும் வட சுடுவாங்க எல்லாரு சுட சுட சுட சுட சுட சுட சாப்பிட்டுட்டே ஆமா சுட சுட சாப்ட் சுட்டுட்டே இருப்பாங்க சுட்ரதுக்கு ஒரு பக்கம்னா இவங்க ஒரு பக்கம் சாப்ட் ட்டே இருப்பாங்க அ அதுக்கே மணி பத்து பத் தரையாயிடும் அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் ஒரு பக் க தூக்கி போட்டு கழுவி எடுத் து ஆனா எல்லாரும் இருக்கிறதுனால வேல செய்றது வந்து
தெரியாது எல்லாரும் வந்து சேர்ந்து பண்றனால சுமையா நம்மளுக்கு தெரியாது ஆ
ப்பேர் உக்காஞ்சி வட போடுவோ ரெண்டு பேர் ஸ்டவ்ல வெப் பாங்க ரெண்டு ப்பேர் அடுப்புல போடுவாங்க அதனால சுட்டுக்கிட்டே இருப்பாங்க பெரிக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட் ட்டுட்டே ப்பாங்க குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க ஆமாப்பா அதனால எங்களுக்கு வேலையனோட கஷ்டம் தெரியல எல்லாரும் சேந்து செஞ்சுட்டோம் அதுவே நான் செய்ய மாட்டேன் நீ செய்ய மாட்டே த்தண இருக் ந்தா அந்த எடத்துல
ஆமா கண்டிப்பா எல்லாரும் பங்கிட்டு செய்யும்போதான் அது அந்த வேலயு ப்ப ரொம்ப சுலபமா இருக்கு அந்த நாள் மக்கல்லா அந்த தருணம் வந்து எதிர்பார்க்கறாங்கல்ல எப்போ வரவாய் எப்போ வரும்ன்ற மாரி
ஒரு சின்ன பசங்களே ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பசங்கள ஒரு ரெண்டு பேர் உட்காஞ்சி பாத்துப்பாங்க அவங்களுக்கு ஊட்டி விடுறது அவங்கள பத்தூக்க அதனால அது ஒரு பக்கம் போயிடும் அவங்கள குளிப்பாட்டி அவங்கள ரெடி பண்ணி உட்கார வைக்கிறது அது ஒரு பக்கம் போயிடும் அந்த மாதிரி ஆளா வேலைய பிரிச்சு பண்டிக டைம்ல எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி
போறீங்க உம் வீட்டுல வந்து நீங்க அந்த இது பண்ண மாட்டீங்களா ஏசு போறக்கிறத
குடிலா
ஆ தோழி ஏசு பொறக்கறத வந்து வீட் ல நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படிங்களா
ஆமா ஈஸ்டருக்கு சர்ச்சக்கு போறோம் கூ ஃப்ரைடே சர்ச்சுக்கு போவோ சண்டே டைம்ல சர்ச்சுக்கு போறோமா குடில்லா அமைக்க மாட்டோம் எனாப் இப்ப நம்ம வீட்டல இருக்கா மாதிரி இருந்தா குடில் அமைச்சு எல்லாருக்கு சாப்பாடு போட்டு பாத்துக்கலாம் நம்மதா ஊருக்கு போயிட்டுறோம்ல ஆமா பா
சரி சரி ம்
ஆ ஏன்னா அது நம் வீட் ல வச்சிருக்கோம்ல கண்டிப்பா ஒரு அஞ்சு பேறையாவது கூப்ட்டு சாப்பாடு போணும் ஆ எனக்கு காசு தா வெக்கோனு
உம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வீடுல வச் சிட்டு நம்ம வீட்ட பூடிப் போட்டு போக முடியாது இல்லைங்களா தோழி கண்டிப்பா அதனால வந்து நீங்க இந்த மாரி இது பண்ணிக்கிறீங்க சரிங்க தோழி உங்களோட பேசுனதும் மிக்க மகிழ்ச்சி அட குடன் அ நா மீண்டும் தொடர்ந்து பேசுவோம் தோழி நன்றி நன்றி